அ சொல்லுங்க மேடம் நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கன் சார் நீங்க எப்டி இருக்கீங்க ஆ இன்னைக்கு ஜாப் எப்டி சார் போது
எனக்கெல்லா ஜாப் ஜாலியிதாங் மேடம் போது
ஆ அப்டிங்களா சாப்பிட்டீங்ளா மதியானோ காலேல மதியானோ சாப்ட்டீங்ளா
காலேல சாப்லங் மேடம் மதியானந்தா சாப்ட்டே மத்தியானோ தயிர் சாப்பாடு
ம் ம் ம் ம் ம் தயிர் சாதத்துக்கு என்ன தொட்டுக்க
மல்லி மல்லி சட்னி கொத்தமல்லி சட்னி
கொத்தமல்லி சட்னியா தயிர்சாதத்துக்கு கொத்தமல்லி சட்னி தா அங்க தராங்ளா
ம் எங்க ஊர் ஹோட்டல்ல குடுப்பாங்க
உங்க ஊரு ஹோட்டல்ல குடுப்பாங்ளா இல்ல அந்த ஒரு சட்னி மட்டுதா குடு ப்பாங்ளா இல்ல. வெரைட்டி சை டிஷ் கெடைக்குமா
ஏயா இது ச சட்னியு ஊறுகா மட்டுந்தா ரெண்டு மட்டுந்தா
அ அ அ அ அப்டிங்லா
ம்
இன்னைக்கு எப்டி போச்சு இன்னு ஓடம் சரிலைங்ளா
ம் ஆமாங் மேடம்
என்னாச்சுங் சார்
அதே கோல்டு ப்ராப்ளம் தா ஆ இன்ஜெக்க்ஷன் போட்டாலு ரெண்டு நாள் தா தாங்குது அப்பரோ மூணாவ்து நா ரெண்டாவ்து நாள் நைட்டே மருக்கா சளி புடிக்குது
ம்
இதுல வேற பிளட் வேற குடுத்துட்டு வந்தே
அப்டிங்களா சார் ப்ளட் டொனேஷன் எல்லாம் பண்றீங்ளா சா சார் நீங்க பரவா நல்ல இதுதா பண்றீங்க நீங்க ம் தண்ணி குடிங்க சார் தண்ணி இருந்தா தண்ணி எடுத்து குடிங்க
தண்ணி குடிச்சுட்டாங் மேடம் புதைச்சியா இதாகுது
இது சுடு தண்ணி யூஸ் பண்ணி பாத்தீங்ளா
அது ஒரு அரமன் நேரத்துக்கு ச சரியா போயிடுது மறுக்காம் திரும்ப ஆரம்ச்சிடுது
நல்லா அவன என்னா பண்ணுங்கன்னா தேன் இருக்குங்கல்ல
ம்
தே காலைலே ஏஞ்சொடனே வா ப்ரஷ் பண்ணிட்டு தேன் எடுத்து ஒரு ரெண்டு இதுபண் ரெண்டு வாட்டி எடுத்து நாக்ல தடவிட்டு
ம்
கொஞ்ச நேரோ சேரி சாப்டாம ஒரு பத்து நிமிஷம் சாப்டாம இருங்க இந்த நெருமல் சளி இந்த இருமல் சட்டுனு நின்ரு
ம் ஓகேங்க மேடம்
அது ட்ரை பண்ணி பாருங்க சார்
ஆ ஓகேங் மேடம் ட்ரை பண்ணி பாக்குறேங்க மேடம் ஆ டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த போயிட்டு வந்தாலும் ஒரு ரெண்டு நாள்ல நல்லா இருக் க்கு அதுக்கப்புறோ மூணாவ்து நாள் சேம் இதே க்ளைமேட் மாறிட்டே இருக்குதா அதனால கூட வரு
பாத்தீங்கனா எல்லாருக்குமே ரொம்பவே சளி ஜொரோ ஒடம்பு வலி இந்த க்ளைமேட் மாறதோடங் சார் இந்த வெயில் வந்து பாத்தீங்கனா மே மாசொ அடிக்க வேண்டிய வெயிலு இந்த அக்னி வெயிலுன் சொல்வாங்க இல்லிங்ளா அந்த அக்னி வெயிலு மே மாசோ அடிக்காம இந்த வந்து க்ளைமேட்டு சேஞ்ச் ஆயி இந்த ஜுன் மாசத்துல ரொம்ப அதிகமா இருக்குற மாரி இருக்குங்க சார்
ஆமா மேடம்
அதுனால யாருக்குமே சில பேருக்குலா ஒடம்பு சுத்தமா ஒத்துக்மா நாங்கலா பாத்தீங்கனா ஒர்க் பண்ற எடத்துலயே அ ரொம்ப ரொம்பவே ஹீட்டா இருக்குங்களா நா ஒர்க் பண்ற பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாவே இருக்கூ ஆனா எங்களுக்கூ பாத்திங் ஆ சொல்லுங்க சார் ஆஃபீஸ் ஒர்க் தா சார்
எந்த கம்பெனிங் மேடம் சே எந்த எந்த அதாவ்து எந்த எது சம்பந்தப்பட்ட ஒர்க்கு
ஆ எப்டி சொல்றதுங்க சார் இந்த வீடு நெலொ இது மா இது சம்பந்தமா ஒர்க் பண்ற சார் ஒர்க்கிங் சார் இது
டா
ஆ அந்த மாரி கு ஆ அப்டியே அது சாந்து அந்த ஒர்க்குனு சொல்ல முடியாது அத சார்ந்து
அதாவ்து இப்போ கஸ்டமர் வருவாங்க எடம்னா எடொ லேன்ட் பஸ் எக்ஸஸ்னா அந்த மாரி அந்த மாரி பண்ணுவீங்ளா
இல்லிங் சார் நாங்க அந்த எடத்துக்கான ப்ராப்பர்டி ரெடி பண்ணி குடுப்போ சார்
சேரி சேரிங் மேடம்
அந்த மாரிங் சார் அந்த மாரி நாங்க ஒர்க் பண்றோ அது சிஸ்டம் ஃபுல்லன் ஃபுல்லா பாத்தீங்கனா சிஸ் டம்லே உக்காண்ட்டே இருக்குற மாரி இருக்குங்களா சிஸ்டம் பாத்தீங்கனா ஃபுல்லா கண்ணு வந்து ஃபுல்லா அப்ரேஜ் ஆ அப்சர்வேஷன் பண்றதுனால அந்த ஹீட்டானது பாத்தீங்கனா ஃபுல்லாவே நம்ப பாடி ஃபுல்லா எறங்குறதுனால இந்த ப அந்த ஹீட்டு அந்த வெயில் ரொம்ப அதிகமாகற ஹீட் டு சேந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குங் சார்
சேரி சேரிங்க மேடம்
அதனால தா இப்பயு பாத்தீங்கனா இப்பதா ஒர்க்க முடிச்சுட்டு வந்த
ம்
காலைல இருந்து பாத்தீங்கனா பசங்களுக்கு வேற ஸ்கூல் ஓபன் பண்ணதுனால
ம்
கால்ல இருந்து ஹெஃவி ஒர்க்குங் சார் ஃப்ரீன்றதே இல்ல
ஓகேங் மேடம்
அபே கால்ல ஏஞ்சா ஒரு அஞ்சர மணிக்கு ஏ ஞ்சோ ஏஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வாசல் பெருக்கறது தண்ணி புடிக்கிறது மார்னிங் டி ஃபன் செஞ்சு குடு எங்க சார் பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கிலா பா செவன் ஃபிஃப்டிக்கிலா பாத்தீங்கன்னா பஸ் ஸு வந்துருன்றதுனால அவுருக்கு கால்ல டிஃபனு ம தியோ லன்ச்சு அப்றோ ஸ்நாக்கு அவுங்கல இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா பசங்க அவுங்கள எழுப்பி அவுங்கல குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி உட் டு அவுங்கள பாத்துட்டு அதுக்கப்றோ ஒம்போதர மேல நா எனக்கு தேவையானத எல்லாத்தையு ரெடி பண்ணி வீட கிளீன் பண்ணி வச்சுட்டு நா ஆஃபீஸ்கு போறது கரெக்ட்டா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லனா நைன் ஃபிஃப்டி ஆய்டு சார்
ஓகே ஓகேங் மேடம்
போய் வந்தனா அங்க போய் உக்காந்தனா அவர் சாப்பற டைம் கூட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிம்ஷோ தா இருக்கு அ சாப்ட்ட பெறகு சாப்பட்ற டைம் கூடு பாத்தீங்கன்னா ஒரு சாப்பற டைம் கூடு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிம்ஷோ கூட இருக்காதுங்க சார்
ம் ம்
அப்டே சாப்டமா அப்டே ச திருப்பி ஏஞ்சி ஒக்காந்திக்கனு ஒர்க்
சேரி சேரிங்க மேடம்
அப்டே ஒர்க் பண்ணிட்டே இருக்கணு ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கு ஆவு செவன் ஓ கிளாக் ஆச்சுனா அதுக்கப்புறோ எல்லாத்தையுமே முடிச்சு குடுத்துட்டு வெளில வரதுக்கு செவன் தேட்டி ஆய்டு
ம் ம்
செவன் தேர்ட்டி ஆச்சு நா அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்கு ஒரு கால் மண் நேரோ வச்சுக்கோங்கள
ம் ம்
நா அப்டே வந்தன்னா வீட்ல அந்த டிஃபன் என்ன செய்றது காலைல சாப்ட்டு போட்றது மாதியோ சாப்ட்டு போட்றது அந்த பாத்தரோல இருக்கு அதெல்லா கழுவி வச்சுட்டு இருக்கிற துணிலா‌ தோவச்சு கேடாஸ்ட்டோன்னா கொஞ்ச கொஞ்சமா அப்டே பாத்தீங்கன்னா கொஞ்ச ஃபுல்லாவே இதா போயிட்டே இருக்கு சார்
ம் ம்
எங்களுக்கு அப்டி இல்லைங்க மேடம் நாங்க எந்துச்சோம்னா கடையில சாப்படுறது அது ஒன்னு பிரச்சனை இல்ல ஒம்போது மணிக்கு எந்திருச்சு கெளம்பி ஆ ஆ பிஸ் போய்ட்டு ஒரு மண் நேரோ தா லாகின் பண்ணிட்டு ம் அத கேஸ் மூவ் பண்ணிருந்தா வேல முடிஞ்சது அதே சைனே இது இந்த மாரி பண்ணுனா அதுவு பண்ணி முடிச்சாச்சு இன்னிக்கு ஃபுல்லாவே பிரியாதா இருந்தே
புரிது புரிதுங் சார் உங்க ஜாப் கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கற மாரிதா சொல்றீங்க இருந்தாலு வச்சுக்கங்ளா நாங்க வந்து அந்த டார்கெட்டு் இந்த அச்சீவ் பண்றது அப்டிலா எது கிடையாது சார் எங்களுக்கு மாசோ ஆனாலு சேல்ரி வரு சில அ இதல்லா பண்ணாதா ஒரு ஜாப்ல வந்து உங்கள வெச்சிருப்போ அப்டின் இதலா எங்க ரூல்ஸ் கெடையாது இல்லிங்களா
ம்
நாங்களா ரிலீவ்வானாதா உண்டு
ம்
அதா விஷயோ இப்ப உங்களுதுல பாத்திங்கன்னா த்ரீ மன்த்து ஃபோர் மன்த்து பாப்பாங்க நீங்க எதுவு ஒரு லீடூ குடுக்கலன்னா உங்கள இது பண்ணுவாங்க வார்ன் பண்ணுவாங்க மெமோ குடுப்பாங்க அந்த மாரி எதனா ஒரு வார்னிங் குடுத் துட்டே இருப்பாங்க இல்லிங்களா உங்களுக்கு அ அந்த மாரி இல் அந்த மாரி நம்ம ஐயையோ லீடு கெடைக் கிலியோன்ர ஒரு மைன் பிரஷர்ரோட ஒன் மன்த்தா ஒர்க் பண்றதோட ஒன் மன்த்து ஃபுல்லாவே மைண்ட் பிரஷராவே ஒர்க் பண்ட்டு போய்டுவோமே
சேர் சேரி சாப்டிங்களா சிப்டிங்க ஆ ஆமாங்க
ம்ம்
அதாவது எங்ளுது ஆனா கொஞ்சோ அழையோனு இருந்தாலுமு ஒரளவுக்கு பரவால நாங்க அது வச்சுதா இன்னொரு பக்கோ வச் சேந்தாலுமே தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஹைக் கு நாங்க எல்ஜிபிள் ஆகுவோ அதாவது இன்னொரு பக்கோ ஒரு இருவது ருவா வாங்குனம்மா இன்னொரு பக்கோ இருவத்தி மூணு ருவ வாங்குவோ இருவத்தி ஆறு ருவா வாங்குவோ அதே ஒரு வருஷோ கழிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா இன்னொரு பக்கோ முப்பத்து ரெண்டு ருவா நாற்பது ருவா வாங்குவோ அந்த மாதிரி எங்குளுது இன்கீரீஸ் ஆயிட்டே போயிட்ருக்கு
ம் ம்
எங்களுக்கு ஸ்டாண்டர்டா இப்போ ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு கம்பனில இது இவ்ளோ பண்ணணு கொஞ்சோ அடி மட்டத்துக்கு போகாம மேல் மட்டத்துக்கு போகாம எடையில இருந்தம்னா இவா இந்த ஃபைலு கு கெட்ட குட் இப்ப இப்பேர் பட்ட ஃபைலு மூவ் ஆயிரு அப்டீன்ட்டு க ரொம்ப அடிமட்டத்துல இருக்க பேங்கிங்ஸ்ஸு எடுத்துப்பாங்க எங்களுது ஆவரேஜ்ஜு
புரிது புரிது
எப்படின்னா இப்போ எங்களுக்கு எந்த கனெக்டரு அமௌன்டு கெடையாது ஒரு இது இல்ல நீ ரெண்டு ஃபைல் பண்ணிதா ஆகோணு அப்படிங்கறப்போ இன்னு இன்னு கொஞ்சோ மேல போனம்னா ஒரு ஹச் டி எஃப் சி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாரி போயிட்டம்னா எங்களுக்கு பிரச் சன இல்லாம போயிரு அதாவது அடிம ஒரு தோட்டு எங்க கமிஷன் இல்லாம அதாவது லோன் புடிச்சு குடுத்தாங்கன்னா நீங்க கமிஷன் இல்லாம அப்ப எப்படி எடுக்கறது என்ன ஏதுன்ட்டு ஆ தெரியு இது கண்ணட் இன்னொரு பக்கோ பேங்க் போனம்மா அங்க கண்ணட் கோடு ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கா அவனுக்கு நம்ப பண்ணி குடுத்தம்னா சேரி பா நல்லா நா நமக்கே குடுத்துட்ருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் ரெண்டு இருந்தாலுங்ன்னா அந்த இதுலயே புடிச்சுக்க வேண்டியாத
ம்
ம்
சார் நீங்க என்ன பண்ணுங்கன்னா டாக்டரை மாத்தி பாருங்க இல்ல இன்னொ இன்னொரு வாட்டி இன்ஜெக்ஷன் போட்டு பாருங்க ஏனா ஓவரா கோல்டு இருக்குனு சொல்லுசு
ம் அது சரி பண்ணி அதாது இ சுடுதண்ணி
சரி பண்ணிரலா நீங்க அசால்டா சொல்றீங்க ஓகே நம்ம ஃபீவரா இருந்தாலு சேரி சளி வந்தாலு சேரி ஓரளவுக்கு நம்ம பொறுத்துகிட்டு தூங்கிடலா சளி வருது ஜோராஅடிக்குது இரு தங்க ஆனா இந்த இரும்பல மட்டு கூடாது முழச்சு இருந்தாலு கம்பளி உடாது சும்மா நம்மள போட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ற மாரி இருக்கு என்னது சனி புடிச்சாலு புடிக்கலா இந்த சளி மட்டு புடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க
ம்
ஏனா சனி கூட பாத்தீங்கன்னா அவர் உழுந்து உழுந்து கும்பிட்டா கூட நம்மளை விட்டு போயிடுவாரு
ம்
இந்த இரும்பல் அவ்ளோ சீக்கிறத்துல நம்மள வீட்டு போறதுக்கு யோசிக்கு அதுக்காக சொன்னே
ஆ ஹா மத்தியானம்மே பிரச்சனை இல்லைங்க மேடம் இப்போ மத்தியான மெல்லா நல்லாதா இருந்தே இப்ப அந்த குளிர் காத்தடிக்கிறெதுனாலே அந்த இது
இது பண்ணனாலே அப்டியே நைட்டுக்கு இரும்மலா மாறிடுது
புரியுது புரியுதுங்க சார்
டேப்லட் போட்டாலுமே கொஞ்ச நேர தா இத ஆகுது
நைட்டு டின்னர்ரு என்னங்க சார்
நைட்டு சாப்லிங்க மேடம் இன்னைக்கு வாழைப்பழ இருக்குருங்காட்டியு சேரி நாளைக்கு பாத்துகலா
ரொம்ப லீனா தானே சார் இருப்பீங்க நீங்க
ஆ ரொம்ப ஒல்லியா தாங்க மேடம் இருப்பே
தெரியுதுங்க சார் உங்களோட புட் இது பாத்தீங்கன்னா டெய்லி ஃபுட் ரொட்டேஷன் பாத்தனாலே தெரியு சார் உங்க நீங்க ஏந்தளவுக்கு இருப்பீங்கன்றது
ம் ம் ஏனா இது பழ நெறைய வாங்கி வச்சிடோ ஒரு கிலோக்கு வாங்கி வச்சிட்ட வாழபழ செவ்வாழ
அ அ அ
அது ரீட்டாவோனு அது வேஸ்டா போயிரு நூறு ரூவா போட்டு வாங்னது
ம் ஒரு கிலோ நூர் ரூபாவா
இல்ல ஒரு கிலோ எண்பரூவா சாரி நா ஒன்னே கால் கிலோ வாங்கிட் டே
செவ்வாழ கம்மியா சொல்றீங்க நாலு பீசே நூறு ரூவான்னு குடுகுறாங்க இங்க
இவன் எண்ப எண்பரூவா அது இன்னமே மார்கெட் போனம்னா ஐம்பது அறுவது ரூவாய்க்கி வாங்கிட் வர்லா ஒரு பா எரு எட்டு ஒம்போருக்கு
பரவாயில்லீங்களே
ம்
ம் சரிங் சார் நெக்ஸ்ட்டு காலைலே உங்கள பாக்குறோ
ஓகே மேடம்
தேங்க் யூ சார்
தேங்க் யூ மேம்